ஹலோ கேக்குதடா என்ன பண்றீங்க
ஹலோ
கேக்குதாடா எனக்கு கேக்குது
ஹலோ
ஹலோ கேக்குதாடா
ஆ கேக்குதுங்க இப்பதா கேக்குது
ஆ எனக்கு அப்ப வந்து கேட்டுட்டுதா இருக்கு எனக் கேக்குது அப்பிடியா சேரி பரவால்ல அதே எடத்துல அப்பிடி இரு ஆ நெட்வொர்க் இஷூ ஆட்டு இருக்கு மோட ம்மா இருக்
ஆ ஆமாங்கா
ம் சொல்ற என்ன பண்றீங்க சும்மா தாங்கா நீங் நீங்க நானு சும்மாதா இருக்கே சாப்
சாப்பிடீங்களா
சாப்பிட்டாச்சிடா ஆ சேரிங்கா என்ன சாப்ட்டீங்க என்ன சாப்பிட்டே அ எக்ரைஸ் செஞ்சிருந்தேன்டா த்த சாப்பாடு கொஞ்சம் மிச்சமா இருந்ததா மதியோ வச்சது அதனால ப்புறோ அது அப்பிடியே ரெண்டு முட்டைய போட்டு வறுத்து சாப்பிட்டுட்டு நா வாக்கிங் போயிட்டு இப்பதா வந்தே அப்புறோ பாப்பா இப்பதா போய் விளையாடிட்டு வந்தலா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சே போய் குழின்னு சொல்லி குளிச்சிட்டு வந் தா அவள சாப்பிட வைக்கணு சேரிங்கா அங்க என்ன சாப்பாடு ம்
சாப்பாடு மார்னிங் வச்ச பருப்பு இருந்துச்சி அப்புறோ அதவச்சி ராசசோ
ச்சி ரசம் வச்சி சாப் டிட்டோ ஓகே ஓகே ம் அம்மா என்ன பண்றாங்க
அம்மா படிச்சிட்டு இருக்காங்க
ஆ படிச்சிட்டு இருக்காங்க ம் தங்கச்சி அம்மால் பாட்டி க்கலா என்ன பன்றாங்க பாப்பாதா சேரி சேரிடா ம்
ம் அவளதா நில் ஓப்பன் ஆகாபோது எல்லா வந்து ஹோம்ஒர்க் எழுதிடு ஆ
சேரி சேரி ஓ அந்த லீவ் டைம்ல செய்வதற்கு ஹோம் ஒர்க் குடுத்துருப்பாங்களா இன்னிக்குதா உக்காந்து எழுதிட்டு இருக்காங்க பரவால்ல இன்னி க்காது கொந்து எழுதறாலே இன்னு நாலு நாள் இருக்கு க்கும்போது
நாங்களு சென்னை போறோமா நானு பாப்பாவு சென்னை போறோ ஃப்ரெண்டு மேரேஜ்க்
ஓ சே சே தங்கச்சி வரால
ஆமா நா மட்டு தனியா போறேன்னு அம்மா தங்கச்சிய அனுப்புனாங்க
போயிட்டு வாங்க ஆமா ம் சேரி சேரி இங்க நீங்க இங்க நம்ம ஏ ரியாலிருந்தே த நீங்க ரெண்டு பேர் மட்டுந்தா போறீங்களா இல்ல உங்க ஃபிரண்ட்ஸு உன்னோட ஜாயின்
நா போயிட்டு முந்தா நாளே சோமனூர்ல ஸ்டே பண்ணிக்குவே அங்கிருந்து எல்லா
வந்து எல்லாரு வந்துட்டு கோயமுத்தூர்ல காந்திபுரத்து கேதர் ஆயி
அதுக்கப்புறமா அங்க ரயில்வே ஸ்டேஷன் போயி அங்
ஓகே ஓகே ஓ கே ஆ ஓ ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே சேந்து போறீங்க ஓகே ஆ ஓகே ஓகே ஆ
பிளான் பண்ணி போறோ
ஓகேடா ஓகே ஓகே போயிட்டு வாங்க
ம்
சேரிம்மா எப்ப மேரேஜு
டு்வெண்ட்டி எய்த் மேரேஜுங்க்கா
ஓ டுவெண்ட்டி எய்த்தா சேரி சேரி ம் எங்க யூ ஜி உன்னோட ஃப்ரெண்டா யூ ஜி படிச்ச பொண்ணா காலேஜ் கூட ஓகே ஓகே ம் ம் ம்
எல்லா ஒரே பெஞ்ச்
ம் செரி செ ரி ஓகே ஓகே ஓகே
உங்களுக்கு ரீ ஓப்பன் எப்பங்க்கா
எனக்கு ஜூன் ஃபோர்ன்னு சொல்லிருக்காங்கடா
ஜூன் ஃபோருங்களா இங்கல்லா ஜூன் ஒன்னுனாங்க
ஆ எல்லா பக்கமே ஜூன் ஒன்தா இங்க அப்றோ பழைய பிளேஸ்ல இருந்து இப்ப புது பிளேஸ்க்கு திங்ஸ் எல்லா அப்டியே கொண்டு வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க இன்னுமே எல்லாத்தையு அந்தந்த எடத்துல எடுத்து வைக் க்கல அ அப்புறோ ம் கன்ஸ்ட்க்ஷன் பில்டிங் ஒர்குமே இன்னு கட்டட வேலையே ஃபுல்லா முடிக்கல அ பாத்ரூம்க்கல்லா அந்த டைல்ஸ் ஒட்டறது அந்த மாரியான ஒர்க் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு
ஓகேங்கா இவ இவங்களுக்கு
நாலா தேதியே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியுமான் தெரியல
ஆ இங்க என்ன பண்ணுவாங்கன் தெர்ல அம்மாங்களுக் இப்பதா போய் புக்க எல்லா இது பண்ணி வச்சிட்டு வந்தாங்க ம்
அ அ ஓகே இவங்க மைஷாவோட அப்பா வந்துட்டு சொன்னாரு இந்த அஞ்சா தேதிக்கு மேலதா போகு போல இருக்கு அப்பிடிங்கற மாரி ட்டு சொல்லிட்டு இருந்தாரு
ஓ ஓகே
அதா ஒரு வாரோ ஆ ஒரு வாரோ டிலே ஆ மாற்றக்கு அப்பிடின் சொ
ஆ சம்மார இருந்தா டிலே பண்ணுவாங்க ரெய்னியா இருந்து டிலே பண்ணமாட்டாங்க
டிலே பண்ணமாட் ட்டாங்க ஓபன் பண்ணிருவாங்க ம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல
நீங்க காலேஜ் ப படிச்சது சிஎஸ் தானா
ஆமாண்டா சி எஸ் தா
அப்புறோ உங்களுக்கு எப்படி டீச்சிங் ஃபீல்ல இன்ட்ரெஸ் ம்
ஆ பிஜி எம்எஸ்சி பண்ணே அதே கிராஸ் மேஜந்தா சொல்லிட்ருந்தாங்க பி சி ஏ முடிச்சா டேரக் டு எம் ஸி எ தா பண்னணு அப்டின்டு
ஓகே
அப்பறோ சேரின்ட்டு எப்படியோ அப்றோ எம் எஸ் சி முடிச்சேண்டா அப்புற நம்ம ஊர்ல வேற என்ன வேலைக்கு டியோ அம்மாக்குவந்து ஐ டி போறதுல இன்ட்ரஸ்ட் செய்ல அதனால சரின்னுட்டு அப்பறோ நம்ம ஊர்ல இருந்துட்டு பாத்தோ அப்புறோ எனக்கு இந்த ஸ்கூல் தா செட் ஆச்சு அதனால அப்டியே கன்டின்யூ பண்ணே
ஓகேங்கா அதுதா நானுஸ் சி எஸ் தா முடிச்சே என்ன பண்றது அப்டின் யோசிச்சுட்டு இருக்கே
அப் படியா எந்தஃப் ஃபீல்டுக்கு போனாலு இஷ்யூஸ் இருக்கிறது இருக்கிறதுதா நம்ம கொஞ்சோ
அவங்க எ கூட்ருந்த ரெண்டு அக்காங்க ஐ டிலதா இருந்தாங்க ரொம்ப பிரஷரு நீங்கல்லா தாங்கிக்க மாட்டீங்க அவ்ளோ ப்ரஷர் தராங்க ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறக்குள்ளயே அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட்ன்னு குடுத்துர்ரா
குடுத்துட் தா இருப்பாங்க ஆ அப்புறோ சேல்ரி குடுக்குறவங்க அப்புறோ அமௌண்ட் அவங்க ஏன் நான்டா நெனைப்
அதுதா ஒரு அக்காவுக்கு அது முடியாம சரியா சாப்பிடாம கூட அல்சர் வந்தே அந்த அக்கா வீட்டுல வேண்டான்ட்டு போயிட்டாங்க
நறையா இஷ்யூஸ் வருதுடா வேலைக் குன்னு போயிட்டாலே ச் கொஞ்சோ நீ பேசாம ஏதாவது கவுர்மண் அ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண நம்ம டிஎன் தில அப்ப எதாது கெடச்சிதுன்னா கொஞ்ச நம்ம சேஃப்ப சைடு இருந்துக்கலா அ ஜாபுக்கோ செ செக் செக்யூ ட்டி இருக்கோ நீங்க கொஞ்சோ ஹெல்த்லெல்லா பாத்து கிலா
ம் இந்த ஆஹாஸ்டல இந்த மூணு வருஷமே சாப்பாடு சரியில்லாம ரொம்ப இதாயிடுச்சி ம் ம்
அதனால ஹெல்த்த பாரு ஃபஸ்ட்டு சைடு பை சைட் ட்டு எதாது கோ ச்சிங் சென்டர் எதாது ஜாயின் பண்ணிக்கோ பண்ணிட்டு உக்காந்து படி அம்மா இது பண்ணிட்டுருக்கு இனிமேல்தா உக்காந்து படிக்கணு ம் இனி என்ன அனோன்ஸ் பண்ணல எக்சாம் அனோன்ஸ் பண்றங்கத நீ வெயிட் பண்ண வேண்டா அதுக்கான போசான்ஸ் என்னவோ எடுத்து ட்டு நீ பாட்டுக்கு நீ படி ட்டாரமே நெறைய டெஸ் பேஜ் அட்டன் பண்ணு டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணாமா நம்ம படிக்கிறதயு தாண்டி டெஸ்பேஜ் அட் ட்டன் பண்ணு அதே மாரி ஆ பழைய கொஷன் எடுத்து வச்சிட்டு அதுல எந்த கொஷின் கேட்டிருக்காங்க இப்ப ஆ ஒரு எக்ஸாம்பிள் பாத்துட்டீன்னா திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்கன்னு வையே அப்ப திருக்குறளந்து எப் எப்பிடியல்லா கொஸ்டின்ஸ் கேப்பாங்க அப்பிடிங்கிற மாரி இந்த பேசிக்ஸ் எல்லாத்தியு ஃபுல்லா படி அந்த கொஸ்ன்ல என்னென்ன டாபிக் வந்திருக்கு ஒரு ப ஒரு அஞ்சு வருஷத்தோட கொஷின் எடுத்து நீ அந்த டாபிக் வைஸ் இன்டெப்தா படிச்சினாலே ஒனக்கு ஓரளவுக்கு நீ டாபிக்ஸ கவர் பண்ணிரலா
ஓகே அதா ரெண்டு ப வர அ ரெண்டு வருஷோ அட்டன் பண்ண டிஎன் பிசி படிக்கவே இல்ல காலேஜ் படிச்சட்டு இருக்கனால சும்மா ஒரு எக் எக்ஸ்பீரியன்ஸ் க்கா போயி அட்டன் பண்ணே ஆனா அதுலோ டூவெல்த்து லொவன்த்து பேஸ்லதா கு நா அதி அதிகமா டுவெல்தல வந்து த்த குடுத்துருந்தாங்க அது அது அப்பிடியே மெமரியில இருந்தாங்காட்டிக்கு எதோ ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருஞ்ச்சி தமிழு ஆ
அது நீ டக்குன்னு அப்பதான ஸ்
படிச்சு முடிச்சுட்டு வந்தாங்காட்டி கொஞ்ச ஈஸியா இருந்துச்சு மேக்ஸ் மட்டு்ந்தா கொ ஆ மேக்ஸ் மட்டுந்தா கொஞ்ச டஃப்பா இருந்துச்சு அது ச சால் வ் பண்ணி போடுறக்குள்ள டைமே பத்
டைமாயிரு ஆமா ம் அது ஒன் ஃபிஃப் ட்டி கொஸ்ஸின்ஸ் இல்ல நூத்தி ஐம்பது கொஸ்ஸின்ஸ் இருக்கு அத்தனையு எழுதணு இல்ல ம்
ஆ இனி ப்ரிப்பேர் பண்ணி ட்டு அட்டன் பண்ணணு குரூப் டூ அட்டன்ட் பண்ணணுன்னா டிகிரி வேணு நீ
ம் ஆ ஹா ஆ
த்தாதா எழுத முடியு இன்னு டிகிரி குடுக்க டூ இயர்ஸ் ஆயிரு
அ ஒன் இயர் அடுத் த இயர் முடிக்கிறக்குள்ளயே வந்துரும்ப்பா ஒரு மூணு மாசத்துக்குள்ள வந்துரு
ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல கம்பல்சரி பண்ணிறாங்க ஆ எங்க காலேஜ்ல ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எல்லா ஆயிருது போன பேட்சு இன்னு போன பேட்சு குடுக்கல ம் ம் இன்னு போன ஆ எங் தேர்ட் இயரு ப்பாங்கல்லா எங்களுக்கு முன்னாடியாச்சு அவங்களுக்கு இன்னு டிகிரி இதே வைக்கல அதுக்கு முந்துன பேட்ச்தா நாங்க படி ஒரு நா ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி வச்சாங்க
வெச்சாங்னா அதா அப்ப ஒன் இயர் விட்டு அடுத்த வர்ஷத்துலதா கெடைக்குது
ஒன் இயர் விட்டுட்டு ஆ டூ மேக்சிமம் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிருது
ஆயிருது ஆ செரி சேர்றா செரி வேண்ணா நீ எம் எஸ் சி போடுற மாற இருந்தா கரஸ்ல போட்டு விட் டுட்டு இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோ என்னடா என்ன சர்ட்டிஃபிகேட்ஸு? ஓஹோ செரி செரி ஆ
ம் அதுதா என்ன பண்றதுன்னு நா மார்க் ஷீட் குடுக்குறப்ப போவோ அப்ப போயிட்டு செப் சீட்டெல்லா வாங்கிட்டு வந்துக்லா அப்டின்னுட்டு இருந்துட்டோங்க்கா
ம் செரி செரி அதா சர்டிஃபிகேட்ஸ் குடுத்தா பாரு குடுத்தா அத வச்சு நீ பேசாம எம் எஸ் சி வந்து டிஸ்டன்ஸ்ல போட்டு விட்ரு
ஆ அதா விசாருச்சோ எம் எஸ்சி பெஸ்டா இல்ல எம் சி ஏ பெஸ்டா
இல்ல எம் சி ஏ பெஸ்டானு விசாரிச்சே எல்லா ஒன்னுதான்டா எம் சி உம் எம் சி யே போட்டுக்க ஆஹ நீ பி எஸ்சி தான பண்ண பி நீ பி சி ஏ வா எம் சி ஏ வா இந்த பி எஸ்சி யா
பி எஸ்இ
பி எஸ்சி அப்போ நீ எம் எஸ்சி தா போடணு இப்ப நானே வந்து பி சி எ முடிச்சு எம் சி எ தா பண்ணிருக்கணு எம் எஸ்சி பண்ணதுக்கு கிராஸ் மேஜர்ட்டாங்க
அப்டிங்ளா
உம் ஆமா அதனால பி எஸ்சி முடிச்சு எம் எஸ்சி வந்து போடு ஆ
எம் சி எடுத்தா அழக்க இல்ல ஆ எம் சி எ எடுத்துக்க அப்டின்னாங்க அப்பறோ நா காமதேவ் விசாரிச்சோ அங்க வந்துட்டு சொன்னாங்க அப்டி எம் சி ஏ இல்ல எம் ஸ்சி தா இருக்கு
ஓகே-ஓகே செர் செரிடா சேரிம்மா நம்ம விசாரிச்சு பாக்கலா உடு ஆ நானு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விசாருச்சிட்டு அப்பறமா நா உன்ன கூப்ட்டடுமா ஓ
ஆ சேரிங்க்கா ஆ சேரிங்க்கா
என்னாச்சு உம்